ஹலோ
ஒரு நிம்ஷோங்க ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
இங்க பசங்க ஒரே கத்திட்டே இருக்குதுங்க ஒண்ணுமே கேக்கவே மாட்டேங்கிது அதனால தா ஒரு நிம்ஷோன் சொன்ன
ஆ ஆ ஆ செரி செரி
பண்றீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கோ நல்லா போது உங்களுக்கு எப்டி போது
ம் ம் அப்பறோ சமையல்லா முடிஞ்சிருச்சா
முடிஞ்சிருச்சி ரைஸ் மட்டு வெக்கனு இப்போ அது வெச்ட்டா அது கரெக்டாயிடு ஆமாங்க நீங்க முச்ட்டீங்களா
இல்லங்க எங்க அம்மா செஞ்ஜிருவாங்க அதனால எனக்கு அந்த பிரச்சன இல்ல நைட்ல கொஞ்சோ ஆனாலுமே எனக்கு ஏத்த மாரி எதுனா செஞ்சுப்ப
ஓ செரி செரி செரி
ம் ம் அப்றோ ரைஸ்க்கு என்னது கொழம்பா
தா இல்ல இல்ல ப்ரை
ஃப்ரைட் ரைஸா
அதுக்கு வந்து அ டிஸ் மட்டு ம் ஆமா
திரும்பி பேசனதே பேசலாமா வேற என்ன கொழம்புல்லா நல்லா வெப்பீங்க
கொழம்புங்ளா மீன் கொழம்பு நல்லாருக்கு
மீன் கொழம்பா வேற பிரியாணியா செம் சமைப்பீங்ளா
பிரியாணி நா அ என்ன விட எ ஹஸ்பண் நல்லா செய்வாரு அதனால அவரு செய்ய தெரியு இருந்தாலு என் நா செய்யா நா செஞ்சா தான அது மனசுல நிக்கு அவுரே செஞ்சிர்றதால எனக்கு அதுல இன் ட்ரெஸ்ட்டே இல்ல சமைக்கிறது பொறுத்த வரைக்குமே அப்டிதா இருந்தாலு கொஞ்சோ கொஞ்சோ தெரியு பாத்து பண்றதுக்கு குமே
சேரி எனக்கு தெரியாது சமை க்கிறது பிரியாணி கொஞ்சோ உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ரெஸிபி கேட்டு சொல்றீங்களா அடுத்த வாட்டி கால் பண்ணம் போது
ஆ ஆ கண்டிப்பா சொல்றே அடுத்த வாட்டி கால் பண்ணும் போது
மீன் கொழம்பு சமைப்பீங்களா அதுவும் கொஞ்சோ சொல்லுங்களே நீங்க எப்டி வைக்கிறீங்கன் தெரிஞ்சுக்கலா என்ன மீன்னு வாங்குவீங்க இவ்ளோ ஸ்பீடாலா போகாதீங்க பொறுமையா சொல்லுங்க
என்ன மீனா
என்ன மீன்ல மீன் கொழம்பு வச்சா நல்லா இருக்குன் கேக்குறே பாற மீன்ங்களா சேர் சேரி ம் ம் கவல மீன்லா வாங்க மாட்டீங்களா
கவல மீன் வாங்குவங்க ஆனா குட்டி குட்டி பசங்க இருக்கறதால அத சாப் ட தெரியாது முள்ளு நெறையா முள் கொழம்புக்கு ஆமா ஆமா ஆமா கொழம்புக்கு நல்லா இருக்
ம் ம்
ஆமா
வறுத்தாலுமே நல்லாதான இருக்கு அப்டியே எல்லாத்தயு மென்னு சாப்ட்டுர்லாமே முள்ளு தனியால்லா எடுக்க வேண்டிய அவசியோ இல்ல கொஞ்சோ நல்லா வறுத்துட்டா பொடி பொடி கவல மீன
ஓ புடிக்குந்தா ஆனா பசங்களுக்காகதா சேரி கொஞ்சோ முள்ளு கம்மியா இருக்க மீனா வாங்குவாரு
அதுவு கரட்டுதா
பாற மீன் அது மாரி வாங்கிட்டோன்னா அது கொழம்பு ஒடையாது அவ்ளோ சீக்கிரமா
மீன் கழுவெல்லா தெரியுமாங்க ஒங்களுக்கு
ம் கழுவ தெரியுங்க அது ஃபுல்லா அந்த பிளட்டுல்லா இல்லாம கிளீன் பண்ணிட்டு அ துல உப்பு மஞ்சள்
கட் பண்ணிடுவீங்களா கட் பண்ண வாங்கின்னு வந்துருவீங்களா ஓ சேர் சேரி நாங்கல்லா வீட்ல வந்துதா கட் பண்ணனு ரொம்ப பெரிய மீனா இருந்தாதா கட் பண்ணி தருவாங்க எங்க வீட்டுகிட்ட வந்து வி்க்றவங்களா வீட்டுக்கிட்டயே வருங்களா மீனு இல்ல நீங்க போய் எங்கயாச்சு வாங்கிட்டு வரணுமா ஒங்களுக்கு வேற பீச் பக்கத்துலயா
பீச் பக்கத்துல இ அ பக்கத்துல இல்ல நாங்க இருக்க பிளேஸ் நாங்க என்ட்ரன்ஸ்லயே இருக்கோ அதுனால ஒரு ஒன் அவர் ஆகு பீச் சைடு்லா போணுன்னா ம் கட் பண்ணி இங்க வரவுங்கலா கட் பண்ணி குடுத்துருவாங்க கையோட அருவாமனலா கொண்டு வந்துருவாங்க
ம் ம்
ஆ இது ஒரு பீஸ் அப்டி பொறுத்து கட் பண்றதுக்கு காசு வாங்குவாங்க
ஆமா ஆமா அதேதா ஆனா இங்க வந்து அதுக்குமே கொஞ்சோ செரமப்படுவாங்க போய் விக்கிணு டைம் ஆவுது அப்டின்ட்டு போய்டுவாங்க இங்க வர்றது பூராவுமே நாள் கணக்கு வச்ச மீன்தா அதையு கொஞ்சோ லேட் பண்ணா கெட்டு போய்டுன் டோ ஒம் போயிடுவாங்க எல்லா ஐஸ் மீன் தான வருது
உம் உம் ஆமா ஆமா டேரக்டா அங்க கடை சாஜ் அவ்ளவா உம்
ம் ம் எப்டி மீன் வெலலா கொறைவா இருக்குமா
வெல வந்து ஆம் நம்ம வீ ஏ இது சா சனி ஞாயித்துக்கெழம அதிகமா இருக்கு மத் த நாள பொறுத்த வரைக்கு மாட் அன்னைக்கு அதிகமா இருக்கு
ம்ம்
மத்த நாள்னா கொஞ்ச கம்மியா இருக்கு
பார மீன் எவ்ளோ கிலோனு போட்றாங்க ஒரு கிலோ எவ்ளோன்னு போடுறாங்க
நானூறு ரூபா அப்டி இருக்கு இங்க கிலோ கணக்குலா விக்க மாட்டாங்க இங்க வந்து கூரு ஆமா ஆம்மா ஆம்மா விசன எத்தன அப்டின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க
ம் ம் இங்க க ய ஒரு ஒரு அங்கியுமே தா எட வந் து இந்த வண்டில வராங்க பாருங்க அவங்கல்லா எட போடுவாங்க இல்ல கையிலயே சும்மாட்டு போடுவாங்க அதா ஒரு கிலோ அப்டின்ட்டு ரெகு ரெலரா வாங்குறவங்க ஒரு அக்கா இருக்காங்க அவங்க எடலா போட மாட்டாங்க கணக்கு தா பத்து மீன் இருவது மீன் அப்டின்டு மீன சைஸ பொறுத்துருக்கு
உம் ம் ம் உம் சேர் சேரி உங்களுக்கு தெரியாதுங்ளா மீன் குழம்ப எப்டி செய்னு
புரில
உங்ளுக்கு தெரியுங்ளா மீன் கொழம்பு எப்டி செய் செய்யணுன்னு
ஆ தெரியு
ம் ம் உம் நீங்க சொல்லுங்க நா ஏதாவது கரெக்ஷன்னா பண்ற
அப்டியா நீங்க சொல்லுங்க நீங்க எந்த வகையில வக்கிறீங்கன்னு அப்பதான எனக்கு தெரியோ நா சேர் நா சொல்ற அங்க பாருங்க சின்ன வெங்காயலா நா இருந்தா போடுவ அதுக்குன்டு ரொம்ப சங்கமேலா படமாட்ட இருக்கறத வச்சி செஞ்சுருவ ஃபர்ஸ்ட் மீன வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுக்கறது
ம்
நீங்க நாங்களே தா க்ளீன் பண்ணு கிளீன்லா பண்ணிட்டு கிளீன் பண்றதுக்கு முன்னாடியே கொஞ்சோ புளிய ஊர போட்டு வந்துருவ அப்பதா கரெக்டா இருக்கு இந்த
ஆமா அதேதா
ட்டு மீன் கொழம்பு எப்டி வேணாலு வெக்கலா நா வந் து எப்டி வெப்பனா தக்காளி ஒரு கிலோக்கு ஒரு நாலு தக்காளி ஒரர் நாலு வெங்காயோ அப்டி போடுவ அதனால அம் வெங்காயோ தக்காளி எல்லாத்தையு கட் பண்ணிருவ முன்னாடியே பண்ணிட்டு பூண்டு கொஞ்சோ உரிச்சு வச்சுப்ப
ஆம்
அப்ரோ என்னா பண்ணுவ வருறுக்கர தா இருந்தா கழுவீனு வந்துட்டு மீன பாதி தல வாலுஅதலா போட்டு கொழம்பு வச்சிட்டே கொழம்புக்கு எடுத்து வச்சுட்டு மிச்ச இருக்கறது வருக்கலான்ட்டு மசாலாலா தடவி போட்றுற நா வீ ட்டு மசாலா மட்டுந்தா யூஸ் பண்ணுவ மொளகா தூளு உப்பு மஞ்சத்தூளு வேண்னா லைட்டா லெமன் ஊத்திப்ப
ம்
மத்தபடி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லா போடுவாங்களா அதெல்லா எனக்கு போட்ட புடிக் காது அதுவு இல்லாம ஒட்டு அது ஒழுங்கா வராது டேஸ்ட்டு மீனோட டேஸ்ட் குடுக்காது மீனோட டேஸ்ட் ஃபுல்லா வேணுனா வெறும் மீன் வீட்டுல அரைக்கிற மொளகாத்தூளு உப்பு போட்டாலுமே சூப்பரா தா இருக்கு லைட்டா தா போன்ணு ரொம்பல்லா போட கூடாது
செர் செர் செர்
ஸ்ட்டு தா இருக்கு அந்த மாரி வறுக்கறது கொஞ்சோ எடுத்து வச்சருவே மீன் கொழம்பு வச்சாலே வறுக்கறதுக்கு எடுத்து வச்ச ச்சுருவ
செர் செர் அதே மாரி தா
ம் வெங்காயோ தக்காளி எல்லாத்தியு கட் பண்ணி வச்சுருக்கல்ல
ம்
அது ஃபஸ்ட்டு என்ன நல்லெண்ண உ இருந்தா ஊத்துவ இல்லன்னா நார் மலான எண்ணெயெ ஊத்திட்டு கடுகு சீரகம் அதுல்லா போட்டுட்டு வெந்தயம் மெயின் மீன் கொழம்பு கார கொழம்புக்குல்லா வெந்தயம் போட்டுப்ப கொஞ்சமா கருக உடக்கூடாது எதையு அப்புறோ டேஸ்ட் போயிடு அப்புறோ வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கிட் ட்டு
ம்
அது கொஞ்சோ ரொம்பல்லா வதங்ணு அவசியோ இல்ல மீன் கொழம்புக்கு லைட்டா வதங்குனாலே போது கொஞ்சு அந்த கண்ணாடி பதோ அதுக்கு முன்னாடியே கூட இது பண்ணிக்கலா அதுக்கப்புறோ தக்காளிய போட்டு வதக்கிட்டு கருவேப்பில வந்து வெங்காயம் போடுறதுக்ப்புறமே போட்டுருமா ஆம் பூண்டு எண்ணெய்லயே போட்டு வதக்கலா இல்லன்னா கொதிக்க மோது போடலா அது ஒன்னு பிரச்சன இல்ல
செரி ம்
எல்லாத்தியு வதக்கிட்டு சோ இன் தக்காளியுமே ரொம்பல்லா வேகணும்லா அவசியோ இல்ல கொஞ்சு நல்லா அதோட பச்ச ஸ்மல் போற வரைக்கு நல்லா வதக்கிட்டு
ம் நல்லா பழமான தக்காளியா போட்டா ரொம்ப டேஸ்ட்டா ருக்
ஆனா ஒரு நால் தக் காளி அஞ்சு தக்காளி
ம் ம்
புளிப்புக்கு ஏத்த மாரி மாங்கா போடுறதா இருந்தா தக்காளி கம்மி பண்ணிக்கலா அப்டி மாங்கா போடல்லன்னா
புளியு கம்மி பண்ணிக்கலா மாங்கா போட்ற மாரி இந்தா கொஞ்சு ம்
அது வதங்குற கேப்ல என்ன பண்ணுலானா புளி ஊற வச்சுப் புளி இருக்குல்ல அத வந்து கலக்கி கரச்சி புழிஞ்சி எடுத்து வேற குண்டான்ல மாத்திப்ப ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஃபில்டர் பண்ணிட்டு
ஆ
அதுலயே கொஞ்சு மொளகா பொடி தேவயான அளவு மொளகா பொடி உப்பு கத்திரிக்கா ருந்தா அதுலயே கட் பண்ணிடுவ கத்திரிக்கா ம் அப் அப்றம் மாங்கா இருந்தா போடுவோ நாங்க
ம் ம் ம்
மாங்கா வந்து லாஸ்ட்டா கொதில்லா வந்த பெறகு தா போடுவோ மீன்
ஆமா ஆமா வெந்துரு டக்குனு எங்க பாட்டி அப்டிதா செய்வாங்க தனியா வந்து மொளகாத்தூளு மஞ் அப்றோ புளி மஞ்சத்தூளு எல்லாமே கலந்து வச்சுப்பாங்க திக்
ம் அதே மாரிதா அப்றோ வதங்கன உன்னே இத எடுத்து ஊத்திருவ ஊத்திட்டு அதுக்கப்றதா பாத் ச்ச மொளகா போடுவோ அந்த கொதிக்க மோது அந்த பச்ச மொளகா அந்த இந்த கலவைய ஊத் த போது பச்ச மொளகா போட்டதா அது ஒரு வாசன குடுக்கு மீன் கொழம்புக்கு
ம் கொதிக்கு போது
ஆம்மா வெட்டலா மாட்ட அப்டியே போட்ருவே முழு சா ஒரு நா ஒரு மூணு பச்ச மொளகா அந்த மாரி அது எடுத்து சாப்புறதுக்கு நல்லாருக்கு போட்டுட்டு நல்லா கொதிக்க வெக்கணும் நம்ப போ த ஊத்துன தண்ணி கொஞ்ச ஒரு கால்வாசி கொறையனு நல்ல கொதிக்க வக்கினு இந்த மொளகாத்தூள் ஸ்மெல்லுல்லா போன பெறகு கொதி வந்து கொஞ்ச எண்ணெ பிரியு மோது மாங்கா ஆட் பண்ணுவே கத்திரிக்காலா வெந்துட்டு இருக்கு அதுக்குள்ள மாங்கா போட்டு ஒரு ரெண்டு நிம்ஷோ கழிச்சி கழுவி வச்ச மீன் எடுத்து போட்டு மீனு கொஞ்ச அதுக்குள்ள வெந்துரு ஒரு அஞ்சு நிம்ஷோ அஞ்சு நிம்ஷோன்றது மீன் வெந்த டைம் நம்புளுக்கு தெரியுல்ல கலக்க சூக்கூடாது சும்மா அப்றோ ஒடஞ்சி போய்டு
அந்த மீன்
அது மீனு போட்டு வெந்த பெறகு அவ்ளோதா கொஞ்ச கொத்தமல்லி இருந்தா போட்டு தூவி ஆஃப் பண்ண வேண்டிய தா
ஆ இது கடசியா வந்து கொஞ்சோ ஜீரகத்தூள் இருக்குல்ல அத வந்து அப்டியே ஜீரகோ
த அடுத்த கால்ல சொல்றங்க சொல்லுங்க நா கொஞ்ச வேலையா இருக்கு எ பைய அழுவுறா போற சேரி பாய்ங்
ஆ ஓகேங்க ஓகே பாய்ங்க ம்